உமணக்
வணக்கம் சகோதரி எப்டிருக்கீங்க
நா ரொம்ப அருமையாருக்கே நன்றிங்க நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க
நா ரொம்பவே நல்லாருக்க எனக்கு நா வெளில ஒரு பயணோ மேற்கொள்ள லாங்குற ஒரு எண்ணத்துல சிந்தனையோடையவே இப்ப இருக்க உங்க நீங்க சரியான நேரத் துலதா என்ன அழச்சிருக்கீங்கன் நெனைக்குற உங்களோட எனக்கு இருக்குற சந்தேகங்கள பேசி தீர்த் துக்கொள்ளலாமா
நிச்சயமா நிச்சயமா ஆ சொல்லுங்க இது வந்து பயணம் அப்டின் சொல்ட்டீங்க ஆனா அது குடும்பத்தினரோட போக கூடிய திட்டமிட்ட பயணமா அல்லது எப்படி தோழர்கள் தோழிகளோட அல்லது இது உறவுகளோட சேந்து போகக் கூடிய பயணமா சொல்லுங்க
சரியான கேள்வி கேட்ருக்கீங்க நா இந்த கோடை விடுமுறைங்குறதுனால ஒரு குடும்பத்தினர் னரோட அந்த விடுமுறைய கலிக்கிறதுக்கான ஒரு பயணம் மேற்கொள்ளலாம் நெனைக்கிற
ம் ம் ம் ம் ம் ம் ம் ஓகே சோ நீங்க வந்து இப்ப பிள்ளைகள்ளோ ஓட ஆ விடுமுறை நாட்கள பயனுள்ளதா அதே சமயத்துல அவங்க அது சந்தோஷமா செலவிடணு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதுக் கேட்டுட்ருக்கீங்க ஆ இது வந்து நிச்சயமா வந்து நீங்க ஏதாவது சில இடங்கள் மனசுல வெச்சி சிட்ருக்கீங்களா அல்லது எப்படி
மிகவும் சரியான கேள்வி கேட்டீங்க என்னோட பயணம்ங்குறது நாங்க இப் டி ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போகும்போது அதை சுற்றியுள்ள இடங்களையும் ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள ஒரு சுற்றி பார்க்கற மாதிரியான இடமாக இருக்கணும்னு நெனைக்கிற உதாரணமாக ஒரு மலைவாழ் தளங்களாக அல்லது ஒரு கடற்கரை சார்ந்த இடங்கள் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது
ஓகே ஓகே ஓகே நிச்சியமா அது வந்து இந்த அ காலகட்டத்துல உஷ்ணோ ஜாஸ்தியாருக்கு சூடு ஜாஸ்தியா இருக்கும் ங்கிறதுனால கடற்கரை சார்ந்த இடங்கள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை களா இருக்காங்க உங்க குழந்தைகள் அப்டின்னா அது கொஞ்ச தவிர்க்கலா ஏன்னா எல்லா சிறு குழந்தைகளுக்கும் அந் த சூடு தாங்க்கிகொள்ளக்கூடிய சக்தி இருக்காது ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள்னா அத பத்தி வந் து அவ்வளவ் ஒண்ணு நீங்க ஆ பிரயத்தனப்படணு அப்டிங்கிறது கிடையாது ஆ ஒரு வேளை அவங்களுக்கு வேற ஏதா பிரச்சனை இருந்தால் ஒழிய அப்டி இல் அப்டின்னா ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகள் ஒரு பத் பத்து வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் அல்லது அதுற்கும் ஆ பெரிய குழந்தைகள்னா நிச்சயமா கடற்கரை தலங்களா இருந்தாலும் போகலாம் மலைவாழ்த்தளங்களா இருந்தாலு போலா ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விருப்பம் அப்டின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த கோடை காலத்துல ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு தா வந்து நா வந்து அதிகமான ஒரு அ என்ன சொல்றது முன் ஆ முன்னுரிமை கொடுப்பே
மிகவு என்னோட குழப்பத்துல முதல் குழப்பத்த நீங்க தீர்த்து வச்சுட்டீங்க ஏன்னா நா பயன மேற்கொள்ளணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டே அதற்கு அடுத்த படியான எந்த இடங்களுக் செல்லலா மலைவாழ்தளமா இல்ல ஒரு கடற்கரை சார்ந்த இடமாங்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தே முதல் குழப்பத்த நீங்க தெழிவு பண்ணிட்டீங்க என்னோட இப்போ எனக்கு இருக்கிற விருப்பம் என்னன்னா மலைவாழ் தளமா தா இருக்கு ஆனா சிறிய குழந்தைகளுக்கு வந்துட்டு கடற்கரையல உள்ள அந்த வெப்பமும் சரி அந்த உப்பு தண்ணீரும் ஒற்று வராது அந்த மாரி ஒரு விஷய சொன்னீங்க எனவே நா ஒரு மலைவாழ் தலமே ஒரு குளிர்ச்சியான இடத்தையே தேர்ந்தெடுக்கலானு நினைக்கிறே இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கு போது நம்ம பொது போக்குவரத்து சரியானதாக இருக்குமா ஆ இல்ல ஒரு தனிப்பட்ட வாகனம் ஏற்பாடு செய்து நம்ம பயணம் மேற்கொள்றது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா ஏனா பொது போக்குவரத்துங்கு போது நம்ம எந்த மாதிரியான சிக்கல்கள் எதுவு இருக்குமா இல்ல அது நமக்கு ஏற்றதா இருக்குமாங்கற பல கேள்வி கள் எனக்கு உள்ள எழுந்துகிட்டே இருக்கு இது பற்றி உங்களோட கருத்து என்ன
நிச்சயமா இது வந்து ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய கேள்விதா அதாவது நம்ம போரை ஆ மலைவாழ் ஸ்தலம் வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி அடைந்தது ரொம்ப ஆ என்ன சொல்றது அந்த ஓ சாலைகள் சாலை வசதிகள் அதிகமானது இருக்கு அப்டின்னா அது வந்து நமக்கு வந்து சிறு குழந்தைகளை குறிப்பா குடும்ப உறுப்பினர்களோட போகும்போ சிறு குழந்தைகளோட போகும்போ அந்த சாலை வசதிகள் வந்து நல்லா இருக்க கூடிய ஒரு இடமா இருந்தா நிச்சயமா எந்த ஒரு ஆ சாய்ஸையு நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலா அது பொது போக்குவரத்தா இருக்கலா அல்லது நம்மளுடைய சொந்த வாகனங்களா இருக்கலா ஏன்னா நிச்சயமா வந்து ஆ இந்த மாதிரி நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு சாலை வந் து நல்லபடியா அமைத்து இருக்கக்கூடிய இடமா இருந்தா வந்து அது நம்மளுடைய வசதிகளை பொறுத்து நம்ம வந்து அத முடிவு செஞ்சுக்கலா அதுவே இப்ப நம்ம போகக்கூடிய அந்த மலைஸ்தலம் வந்து அவ்ளோ வளர்ச்சி அடையல சாலைகள் வந்து சரியாக இல்ல அப்டின்னா அந்த மாதிரியான இடங்களுக்கு அ குறிப்பா குடும்பத்தினரோட போகும்போ எனக்கு தெரிஞ்சு பொது போக்குவரத்துக்கள்ல போறது வந்து கொஞ்சோ நம்மளுடைய அ ஸ்ட்ரெஸ்ஸ கொறைக்கு அப்படின்னு தா எனக்கு தோணு ஏன்னா அது வந்து அவங்க வந்து வழக்கமா போகக்கூடிய இடங்களா இருக்கு சோ பாதுகாப்பா நம்மள கொண்டு போய் சேத்துருவாங்க அங்க போனதுக்கு அப்புற நிச்சயமா நம்ம சுத்தி பாக்க கூடிய இடங்களுக்கு எது வசதியான வழியோ அது அங்க இருக்குற ஆ மக்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா பண்ணலா அல்லது அ நம்மளோ ளுடைய ஊடகங்கள்லையு தெரிஞ்சுக்கிட்டு செய்றது அதுதா வந்து புத்திசாலித்தனமா இருக்கு இதுக்கு ஏன்னா இதுக் கு ஒரே ஆன்சரா வந்து சொல்றது கஷ்ட
மிகவும் பயனுள்ள ஒரு கருத்த சொல்லிருக்கீங்க ஏன்னா எப்படி பெரும்பாலான மலைவாழ் தளங் வர்கள் வந்துட்டு என்னதா ஒரு பிரசித்தி பெற்ற தளமாவே இருந்தாலு அந்த மலை அடி வாரம் வரைக்கு பொது போக்குவரத்து இருக்குமா அப்படிங்கறது சந்தேகம் தா ஆனா பொது போக்குவரத் துங்கும் போது நமக்கு ஒரு பயனுள்ள விஷயமா அங்க உள்ள மக்களோட அவங்களுக்கு தெரிஞ்சு விவரங்கள்ல வச்சு அவங்க எந்தெந்த இடத்துக்கு எந்த நேரத்துல போகலா எங்க கூ கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்க எந்த நேரத்துல நம்ம சரியா பொழுதுபோக்கலா இந்த மாதிரியான விஷய விஷயங்க அங்க கிடைக்கிற உணவு வகைகளை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெளிவா தெளிஞ்சிருக்கு அதனால நா பெரும்பாலு அந்த இடத்தை தேர்வு செய்ததற்கு பிறகு அதுக்கேற்ற போல நா போக்குவரத்த முடிவு செய்ஞ்சுக்கிறே அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நம்ம பயண மேற்கொள்றோனா நம்ப முன்கூட்டியே முன்பதிவு ஒரு தங்குமிடம் பற்றிய திட்டமிடல்லா அவசியனு நெனைக்கிறே கலா இல்ல அங்க போய் கூட பாத்துக்கலா அப்படிங்கற மாதிரி எது சரியாக இருக்குங்குறது என்னோட கருத்து அது மட்டு இல்லாம இன்னொரு முக் முக்கியமான ஐயம் என்னன்னா அதிக அளவில் தேவையான பொருட்கள நாம எடுத்து செல்ல வேண்டியது அவ சியமா இல்ல குறைந்த அளவிலான பொருட்கள் பொருட்கள்ங்கிறது எந்த அர்த்தத்துல நா உங்களுக்கு கூற்றன்னா உடைகள் தண்ணீர் உணவு பெட்டலம் இந்த மாதிரியான நீ விஷயங்கள நம்ப எடுத்து போறது அவசியமா இல்ல நம்ப தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு உடைகள் மட்டு போது அங்க கிடைக்கிற உணவு சாப்டுக்கலா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போறது நல்லவா இருக்குமா
நிச்சயமா இது வந்து அருமையா வந்து திட்டம் போட்டு செய்ய வேண்டிய விஷ யங்கள் தா ஆ எனக்கு தெரிஞ்சி இந்த பிரச்சனைகள் உள்ள வந்து அ அதிகப்படுத்தாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணு அப்படிங்கற மாதிரி ஒரு நோக்கத்தோட பயணம் மேற்கொள்ளணுனு நெனச்சீங்க நிச்சயமா முன்பதிவுகள் வந்து ரொம்பவே அவசியம் இல்ல ஒரு சில நேரங்கள்ல நம்ம பயணம் வந்து போற போக்குல அப்படி பாப்போ அத வந்து ஒரு அனுபவமா நம்ம ஏத்துக்குவோ அப்டின்னு சில நேரங்கள்ல சிலப் பயணங்கள் வந்து நம்ம எடுத்துக்கு அந்த மாதிரி பயணங்களுக்கு முன்பதிவுகள் அவசியம் இல்லை அப்படி இல்லாத போது ஒரு திட்டமிடலோட நல்ல ஊடகங்கள்ல தேடி கண்டுபிடிக்கிற வசதி வாய்ப்புகள் இன்னைக்கி நெறைய வே இருக்குது அத வச்சி தெரிஞ்சிக்கிட்டு நம்ம நிச்சயமா முன்பதிவு செய்யணு அதுவு நம்ம குடும்பத்தோட போறோம்னா அது பாதுகாப்பான இடமா உணவு வகைகள் அங்கே எப்படி கெடைக்கு அந்த ஒரு ஆ விஷயங்களையு நம்ம அலசி ஆரான்ச்சி முடிவு பண்ணிக்குலா நிச்சயமா அடுத்து நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்படி பொருட்கள் வந்து ஆ அத்தியாவசிய பொருட்கள் மட்டு கொண்டு போகணுமா இல்ல அதுக்கு அதிகமா கொண்டு போகணுமா அப்டிங்கறது வந்து நிச்சய நம்ம போகக்கூடிய காலகட்டத்த பொறுத்து இருக்கு இப்ப வந்து இந்த வெயில் காலத்துல போறதுனால அவ்வளவா சட்டுன்னு ஒ ரு மழை வந்தோ அதனால நமக்கு ஈரமா ஆறது அல்லது மழை இருக்குற இடங்கள்ல ஆ நம்ம சும்மா சுற்றி பாக்க போயிருக்கும்போ கூட ஏதாவது சகதிகள் அடிச்சிற்லா அப்ப நிச்சயமா உ உடைகள் வந்து அதுவு சிறு குழந்தைகள் அப்டி இருக்காங்க அப்டின்னா நிச்சயமா ஒரு ரெண்டு நாளைக்கு போறோ அப் டின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு குறைந்தபட்சம் ஒரு நான்கு அல்லது ஐந்து செட்டு உ டைகளாவது நீங்க கொண்டு போக வேண்டி இருக்கு அந்த குழந்தைகளுக்கு அதுவே வளர்ந்தவங்க அல்லது அந்த மாதிரி மழை பருவம் இல் ல அப்படிங்கும்போ நிச்சயமா எத்தனை நாட்கள் போறாங்களோ அதுக்கூட ஒ ஒன்னு ஒரு துணி செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போனாலே வந்து ஆ போதுமானதா இருக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இத எல்லாத்தையு விட நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க இல்லையா உணவு எப்டி அங்க போய் பாத்துக்கலாம் மா அப்டிங்கிறது நிச்சய நம்ம வந்து ஒரு வேளைக்கு அல்லது இரு இரண்டு வேலைக்கு நம்ம வீட்டுல இருந்து எடுத்து ஆ கட்டு சாதமா ஆவோ இல்ல ஏதாவது ஒரு உணவு பொருளாவோ கொண்டு போலா ஆனா அதோட மட்டு இல்லாம ஆ ஏதாவது ஒரு எதிர்பாராத விதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து உணவு கெடைக்காத மாதிரியான சூழல் வந்தா நம்ம எப்டி சமாளிக்கலாமோ அதுக்கு ஏத்தபடி இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா ஆ நாங்களா போகும்போ சில நேரங்கள்ல இந்த சத்து மாவுலா கொண்டு போவோ இந்த கெட்டில் அப்டின்னு சொல்லக்கூடிய இந்த மின் சாதனம் இருக்கு இல்லையா அதையு கொண்டு போவோ குடும்பமா போகும்போ ஏதாவது இந்த மாதிரி எதிர்பாராத விதமான விஷயங்கள் நடந்ததுன்னா நம அத வெச்சு அப்டி கொஞ்சோ ஆ என்ன சொல்றது பசி ஆறலாம் இல்லையா அது அப்புற அடுத்த முக்கியமான விஷய நிச்சய அவசியமான மருந்துகள் கையில இருக்கணு
ஓ சரியா சொன்னீங்க உங்களோட உரையாடுனதுல எனக்கு இப்போ ஒரு நல்ல மிகவு தெளிவு க டச்சிருக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது நம்மளோட இலக்கு என்னவா இருக்கணு நம்ம என்னெல்லா பண்ண ணு நம்ம எடுத்து போக தேவையான பொருள்கள்னு ஒன்னு ஒன்னு பார்த்து பார்த்து எனக் கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க நிச்சயமாக நா விரைவிலேயே நா என்னோட இல க்கு என்ன எந்த இடத்திற்கு செல்லணு என்பத தேர்வு செய்து நான் பயணம் மேற்கொள்வன் ந னைக்கிறே உங்களோட உரையாடுனதுல எனக்கு மிகவுமே மகிழ்ச்சி நன்றி
ஆ நிச்சயமா நல்ல திட்டமிட்டு அழகான இடத்துக்கு போயி குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ந்திட்டுவாங்க ரொம்ப நன்றி வணக்கம்